ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுங்க சிஸ்டர் கால் பண்ணிருந்தீங்க ஏற்கனே பாக்கல இப்பதா பாத்தே
ஆ சேரி சிஸ்டர் உடம்பு இப் ப தேவலாமான் கேக்கதா சிஸ்டர் அடிச்சே உடம்பு சரில்லேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல
ஆமா சிஸ்டர் இப்ப ரொம்ப முடியில தா த்ரோட் இன்பெக்க்ஷன் ரொம்ப இருக்கு
ஆ ஹ ஹ டாக்டர்கிட்ட போய் காமிக்கலால சிஸ்டர்
போய் காமீச்ச சிஸ்டர் மெடிக்கல் தா போனோ ம் ஆபீஸ் போய்டதனால போக முடில
ஆ ஆ ரொம்ப கோல்டா இருக்கிற மாரிதா இருக்கு
ஆமா கிளைமேட்டு ஒண்ணும் பிரச்சன இல்ல ஓகேவாதா இருக்கு ஆபீஸ்ல ஏசி ஒத்துக்கல போல ரொம்ப கோல்டா இருக்கு பிளஸ் வந் த்ரோட் இன்பெக்க்ஷன் தா ரொம்ப இருக்கு
அ சில பேருக்கு ஏசி ஒத்துகாது அது கொஞ்ச நாள் பழகணு
ம் பழகிச்சு பட் க்ளைமேட் செஞ்சா டொ அதனால இப்டி ஆய்டுது
அ
பாப்போ நாளைக்கு பாப்போ இல்லனா லீவ் போட்டுதா வாங்கணு
அ ரொம்பதா ஒடம்பு சர்ல்ல நீங்க பாத்துட்டு நாளக்கி போவே சிஸ்டர்
கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
அ இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க அதா செரி ஒடம்பு சரில்லன்னு நேத்து சொல்லி ட்ருந்திங்ளா செரி அதா அடுச்சே அங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க சிஸ்டர் எல்லாருமே சாப்ட்டிங்ளா
அ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்ட்டிங்ளா
ம் சாப்ட சிஸ்டர் இப்ப தா கொஞ்சொ பேசிட்டு வந்தே சாப்ட்டு டேப்லெட் போட்டு உக்காந்தெ நீங்க கால் பண்ணிங்க நா பாக்கல சேர்ன்னு திரும்ப அடிக்கனும்னு தா நெனச்செ நீங்ளே கூப்ட்டுட்டீங்க
சேரி சேரி சிஸ்டர் ஆமா
ம் ம் நீங்க எங்க இருக்கீங்க ஆ
அ நா இந்தோ அம்மா வீட்லதா இருக்கே அவ்ங்க
ஹஸ்பண்ட் வந்து அவுங்க அம்மாக்கு ஒடம்பு சரில்லென்னு ஹாஸ்பிட்டல்ல வச்ருக்காங்ளா சேரின் ன்டு நா இங்க அம்மா வீட்டுக்கு வந்தே ஏன்னா தனியா இருக்க முடியாது பாப்பாவ வச்சுக்கிட்டுனு
அ கே கே சிஸ்
தஞ்சாவூர்ல அட்மிட் பண்ணிர் க்காங்க அவுங்க அம்மாவ கல்லுஃ இருக்குன்னு சொல்லிட்டு அதுனால அவுங்க அங்க ஸ்டே பண்ட்டாங்க இன்னக்கி
ம் பரவாயில்ல நீங்களு அம்மா வீட்டுக்கு வந்த மாரி இருக்கு
அ ஆமா சிஸ்டர்
ம் செர் சிஸ்டர் அங்க க்ளைமேட்லா எப்புடிகு மதியொ டிஃபன் தா சிஸ்டர் தோசதா ஊத்தி எட்த்துட்டு போனே
அ அ அ டையம் ஆயிடுச்சுன்னா
சேரி நா மட்டுந்தா அம்மா எல்லாரு வெள்ல பொயிட்டாங்க சேரி கடைல வாங்க்க சொன்னாங்க நமக்கு டிஃபன் தோசைய ஊத்தி எட்த்துட்டு பொயிட்டே
அ அ செரி செரி சிஸ்டர்
அ நைட்டுக்கு வந்துதா ரைஸ் செஞ்சிருந்தாங்க சாப்டாச்சு நல்லா அ ரால் செஞ்சிருந்தாங்க செர்னு அத சாப்ட்டு டேப்லெட்ட போட்டு கொஞ்சொ அப்டியே ரெஸ்ட் எடுப்போம்பா அப்டின் சொல்ட்டு சேரி ஒக்காந்து இருக்கெ சாப்ட்டோனே படுக்க வேணா அப்டின்
ஹாட் வாட்றாவே குடிங்க சிஸ்டர் ஒடம்பு சரியில்லா சரியாகுற வரைக்கு
இந்த சம்மர்லயு ஹாட் வாட்றாங்குற மாரி ஃபுல்லா ஹாட் வாட்டர் தா குடுச்சிட்டு இருக்கே ஆஃபீஸ்லயுமே ஹாட் வாட்ரு கெடைக்கு அதனால ஆபீஸ்லயு ஃபுல்லா ஹாட் வாட்டர் தா இங்கயு அப்டிதா
செரி செரி அப்பறோ பரவாயில்ல ஆ செரிங்க சிஸ்டர் ஆபிஸ் ஒர்க் எல்லா எப்டி போகுது
பரவாயில்ல சிஸ்டர் எதோ ஓகே நார்மளா போது
ஆ அ அ
ம் செரி ஒர்க் ஃபிரம் ஹோம்க்கு கேட்கலா அப்படிங்கற மாரி மைண்ட் செட்ல இருக்கே
ஆ
ஆ டிராவலிங்லா செட் ஆக மாட்டேங்குது சிஸ்டர் டென் டூ செவனா இங்கருந்து பஸ் சு வந்து இங்க இந்து வெளில ஒரு ஃபோர் கிலோமீட்டர் நம்ம போனோ அதுக்கு பஸ் ச்சு கெடையாது யாராவது அழஸ்ட்டு போ ம் அதுக்கு யாராது யாராதோட டிபென் பண்ணி நம்மளால தனியா போக முடியாது அங்கதா விடுவா அதுக்கப்றோ அங்கிருந்து ஒரு பஸ் ச பூந்துட்டு போனோ அதுக்கப்றோ அங்கிருந்து கோயமாங்குடி போனோ
ஆஹ அதுவு கரெக்ட் தா கொஞ்சோ பாத்து தா போணு அ கொஞ்ச செ செரமமா தா இருக்கு
டைரக்ட் பஸ் இருக்கு ஆனா வந்து இது வந்து எட்டே காலுக்கே வந்துடுது நா ஆபிஸ் எட்டே முக்காளுக்கெல்லா போயிடுவே போயிட்டா அங்கிருந்து பத்து மணி வரைக்கு சும்மா உடக்காந்துருக்க மாரி இருக்கு திருப்பி நா ஏழு மணிக்குதா ஷிப்ட் ட்டு டைம் முடிதா ஏழு மணிக்கு தா வர மாரி இருக்கு
அது நைட் டைமாயிடுது உள்ளார வந்து ரொம்ப லேட்டானா எனக் கொஞ்ச கஷ்டோந்தானே
ஆமா அழைக்கிர் எனக்கு அண்ணா இருக்காங்க ஓகே அவங்க இப்ப நெக்ஸ்ட் வீக்ல்லா கோயம்பத்தூர் ஒர்க்குக்கு போயிடுவாங்க
ஆ அப்றோ எப்டி போயிட்டு வர்றது அத ரொம்ப இப்பெல்லா சேஃப்பே இருக்க மாட்டேங்கது பொம்பள புள்ளைங்களுக்கு
இது அம்மா ஹ் எதோ கொஞ்சோ ரூரல் ஏரிய தா ரொம்ப இருட்டா இருக்கு மெயின் ரோடா இருந்தா தெரியாது
ஆ நீங்க கேளுங்க சிஸ்டர் கேட்டா குடுத்தா கொஞ்ச நல்லா இருக்கு நீங்க கேட்டு பாருங்க
அது கேக்கலானு இருக்கே அவங்க ஸ்டார்ட்டிங் கேட்டதுக்கு குடுக்கல கொஞ்சோ ட்ரெயின் அப் பண்ணதுக்கு அப்றோ கேக்கலானு இருக்கே
சேரி சேரி சிஸ்டர் கேளுங்க ம் ஆ பாப்பாவுக்கு இன்னிக்கு இட்லி சாப்டாங்க சாப்ட்டுட்டு இந்தோ வெளியில அவுங்க ஆத்தாவோட நின்னுட்டு இருக்காங்க
ஓகேங்க சிஸ்டர் தூங்கலையா பாப்பா
ஆ இந்தோ அது அவுங்க அது வந்து வாண்டு தூங்காது பத்தர மணிஆவு அவுங்க தூங்குறதுக்கு
நாலாமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையுமே ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிக்கிற வரைக்குமே எட்டு மணிக்குல்லா தூங்கிருவே சிஸ்டர்
ஆ அதுதா நல்லதுன்றாங்க எட்டு மணிக்கு தூங்கிட்டு அஞ்சு மணிக்கெல்லா ஏந்திரிச்சுட்ணுமா
ஏழு மணிக்குலா சாப்பாடு குடுத்துருவாங்க எட்டு மணிக்குலா தூங்கிருவோ காலைல சும்மாலு நார்மல் டேஸ் நா ஆரைக்கு எழுந்திரிக்கிது எக்ஸாம் டைம்னா நால்ர மணிக்கு எந்திரிக்கிறது அப்டிதா இருப்போ இப்போ உள்ள பிள்ளங்கனா பதினொர் மணி பன்னெண்டு மணி வெரையு முழுச்சுருக்கே நமக்கு தூக்கோ வந்துருது சீக்கிரோ
அது கரெக்ட்டு நீங்க சொல்றதுதா கரெக்டான டையமே அப்பதா நம்ம ஹார்ட்டல்லா நல்லா இருக்குன்றாங்க பன்னெண்டு மணி வரையு உக்காந் தா இருந்தா போன் பாத்துகிட்டே உக்காந்துருக்காங்கல்ல அது மாரி இருந்தா ஹார்டுக்கு ப்ராப்ளம்லா வருமா
நீங்க வந்து சின்ன புள்ளையில இருந்து பழக்கிடுங்க சீக்கிரோ சாப்பாடு குடுத்துருங்க ஏழு மணிக்குல்லா எட்டு மணி எட் எட்ரைகெல்லா தூங்க வச்சுடுங்க இல்லாட்டினா அப்டியே பழகிடு
ஆ செரி சிஸ்டர் அது மாரி பண்றே ஏன்னா அதுதா நல்ல பா சிஸ்டர் நீங்க சொன்ன ஒட்னே எனக்கே ஞாபக வருது நம்ம அப்புடிதா பழக்கனு ஆனா புள்ளையையு அத நாங்க அப்டியே வுட்டுட்டேனா தூங்க மாட்டேங்கிதுன்னு வுட்டுறே அத தூங்க வச்சுர்னு அந்த நேரத்துக்கு
ஏன்னா இப்ப பழகுனாதா அடுத்த அப்டியே ஸ்கூல் போனாலு அதே பழக்கமாயிடு பொயிட்டு வர டைர்லயு தூங்கிடுங்க புள்ளைங்க அப்டியே பழக்கமாயிடு அப்றோ ஃபியூச்சர்ல நம்மள மேர் ஆகுற அப்டியே நம்மளுக்கு கொஞ்சோ ஈஸியா இருக்கு
ஆமாங் சிஸ்டர் நா பாக்குறே உன்னுடைய பார்த்தா ஓட நின்னுட்ருக்கு அது எடையில இல்லம் சிட்டு வேற ஏந்திரிச்சிருதா ஏந்ச்சு உக்காந்துகிட்டு அ அம்மா அப்பான்னு சொல்ல வர்ல ஆத்தா தாத்தான்னு தா சொல்லுது இப்பதைக்கி அடிச்சு அடிச்சுகிட்டு ஆத்தா தாத்தா ஆத்தா தாத்தானு நாலு மணிக்கெல்லா ஏஞ்சு உக்காந்துகிட்டு எங்க ரெண்டு பேரையு தட்டிக்கிட்டு உக்காந்துருக்கு
அம்மா அப்பா இன்னு வர்ல
அம்மா அப்பா இன்னு வர்ல சரியா இப்பதா கொஞ்சோ அப்பான்றது வருது அப் ஆத்தா தாத்தா இப்ப அக்கா காக்காவ அம்மா கூப்புட சொல்லி இது சொல்லி குடுத்தாங்களா அவுங்க ஆத்தா காக்கா காக்கான்னு சொல்லிட்டு இப்ப அக்கா அப்டின்னு வருது ம் ஹும்
அம்மா அப்பா தா சொல்றாங்களான்னு பாப் ப்பாங்க பா பாப்பா வந்து தாத்தா பாட்டி அதிகமா பாக்குறதுனால தாத்தா பாட்டி தா வருது
ஆ
ம் பரவாயில்லங்க யார கூப்ட என்ன கூப்டா போது
ஆம்மா
உங்க ஃப்ரெண்ட்ஸ் லா பேசுனாங்களா சிஸ்டர் அதுக்கு அப்பறோ
ம் ம் யாருமே பேசல சிஸ்டர் நா பேச நானும் பேசறதுக்கு எனக்கு நேரோ இல்லயா இப்போ ஒரு பா ரெண்டு புள்ளைங்க டுவின்ஸ்ஸு ரெண்டு புள்ளைங்க பொறந்துச்சு ஏ ஃப்ர ப்ரெண்டுக்கு அதுனால செரி விசாரிக்கணுமேன்னு நா ஃபோன் பண்ணி பே பேச த்துன ஏனா புள்ளைய வச்சுட்டு என்னால பேச முடியில
பாவ பாக்க தா கரெக்ட்
ஆம்மா அது விசாரிக்க முடியாம இருக்க முடியாதேன்ட்டு பேர்லா வச்சுட்டா வச்சுட்டிங்ளா ட்விங்ஸு ஃபாய் பேபி ட்விங்ஸு பொறந்துருதாங்க செரி நம்ம ஃப்ரெண்டா இருக்காங்களே கேக்காம இருக்க கூடாதுன்ட்டு அ விசாருச்சே அப்பற அவுங்களுக் தேவலாமான் கேட்டே சேரி அந்த மாரிதா எதாச்சு முக்கியமான ஃபோன் தா பேசுற அப்பல்லா ஃப்ரீயாவே இருப்போமா ஒர்க் முடிச்சிட்டு சும்மா உக்காந்துருக்குற நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசறது அந்த மாரி இப்ப பாப் பா பாத்திட்ருக்கறதே கரெக்டாருக்கு
நீங்க பாப்பா பாக்க குள்ளுலா ஃபோன்லா யூஸ் பண்ணாதீங்க
ஆம்மா அ அது இப்ப அப்பலா வந்து ஃபோன வந்து சும்மா கடிக்கறதுக்கு தா எடுக்கோ இப்ப லைட்டா வந்து லைட்டு வெளிச்சோ தெரிஞ்சாலே அதுல என்னா இருக்குனு அப்புடியே உத்து பாக்குது ஃபோனே இனிமேட்டு ஆம்மா அ ஹ அத மட்டு பழக்கமேபடுத்த கூடாதுதா சிஸ்டர் ஆமா நா இது நாள் வரையு கையு வலிச்சா லெஃப்ட் ஹாண்ட் வலிச்சாலூ பரவாலனு கை தூக் கி வெச்சிக்கிட்டேதா எதையாச்சு காம்ச்ட்டு ஊட்டிட்டுருப்ப அ பூன போது நா தோதோ வருது அப்டீனு சொல்லி
அதிகமா வேடிக்க பாத்தா அந்த மாரி வெளிய பாத்து அந்த மாரி செரிங்க சிஸ்டர்
ஆ அப்பறோ சிஸ்டர்
அப்பறோ நீங்கதா சொல்லுங்க சிஸ்டர் ஒடம்பு முட்ல்யா அதனால செரி நா போய் கொஞ்சோ ரெஸ்ட்டு எடுக் றே நீங்களு பாருங்க
ஆ சேரி சிஸ்டர்
எல்லா நல்லானதுக்கப்புறோ திரும்ப கண்டிப்பா கால் பண்ற இல்லனா வீடியோ கால் கூட பண்றா பாப்பாவ காமிங்க
ஆ கண்டிப்பா சிஸ்டர் ஆமா நீங்க மொத சரி பண்ணுங்க சரி பண்ணிட்
ம் அதலா பாக்கணோ நாளைக்கு ஒன் டே பாப் போ ஓகே வா ஆய்ட்ச்சு அப்டீனா கண்டினியூஸா போலா மந்த் எண்டாருக்கு சிஸ்டர் லீவ் தரமாட்டாங்க
ஓ ஆ கொஞ்சோ ஒடம்பு பாத்துக்கிட்டே போலாலா சிஸ்டர் ஆனா அவுங்க குடுக்க மாட்டாங்கதா
அதா நாளைக்கு ஒண்டே பாப்போ ஓகேவா இருந்தா கண்டினியூசா போவோ இல்ல அப்டீன்னா ஒ இங்க லீவுங் கெடயாது ஹாஸ்பிடல் போறன் சொல்லிதா கேக்கனோ
செரி சிஸ்டர் செரி பாத்துட்டு நீங்க போங்க சிஸ் ச செரி ஆ செரி சிஸ்டர் வெக்கவா நீங்க பாத்து ஆ பாய் அ